வணக்கம் சொல்லுங்க என்ன டாபிக் மேம் ஆஹ் ஓகே பேச லாம்
இது ஸ்பீக்கருக்கு இது போட்டிருக்கீங்களா நா பேச பேசுறது எனக்கே கேக்குது
ஸ்பீக்கர் எதுவுமே போலைய மேம் ஹலோ அப்படியா ஒரே நிமிஷம் இப்ப கேக்குதா
ஆஹ் இப்போ கொஞ்ச கேக்கல ஆ
தோழி எனக்கு வந்து நான் இல்ல நான்வெஜ் இ ஏது இருந்தாலும் கொஞ்சோ புடிக்கும் உங்களுக்கு அ ஆஹ் சமைப்பேன் நீங்க சமைப்பீங்களா
ஆஹ் சமைப்பேங்க குழந்தைக்கு டெய்லி நான தான் செஞ்சு தரணும் அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசா கத்துக்கிட்டே இருக்கேன் நானு
அப்பறமா என்ன உங்க பேவரட் டிஷ டிஷ் அப்படின்னா என்னங் சே இருக்கு
சிக்கன் தாங்க பிடிக்கும்
சேரி சேரி ஓகேங்க அப்பறமா இப்போ ஃபுட்டு்ல வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டூ இரு க்கு அன் ஹெல்தியான ஃபுட்டூ இருக்கு அதுல எதாச்சு உங்களுக்கு இது ஆவுதா
அப்டிலா இல்லங்க கொழந்தைக்கு வந்து இப்ப செஞ்சு தரா தா தானியங்கள்லா போட்டு கொழந்தைக்கு இப்பதா செஞ்சுட்ருக்கே நானு அந்த மாரி செய்யறதா அதயவே எல்லாத்துக்கு குடுத்துருவே நானு
பண்ணுவீங்க
இந்த பச்சப்பயிறு தட்டப்பயிறு உளுத்தம்பருப்பு அது எல்லாமே கலந்து அவனுக்கு அரிசி தோச மாதிரி செஞ்சு அவனுக்கு குடுத்துருவே நானு
ஆ அப்பமா இந்த ஆட்டுக்கறி பத் தெரிமா எதுக்கா நல்லது எந்த என்ன சா அது என்னாவோ
அதபத்தில்லா எனக்கு தெரியாதுங்க மட்டன் நாங்க இன்னு அதிகொ செஞ்சதில்ல நாங்க வீட்ல ஒரு பத்து பேர் பக்கொ இருக்கோமா அனால அது எங்களுக் கொஞ்ச கஷ் ஆகாது அதுனால நாங்க அத செய்யறதில்ல மீனு மீன் அதிகமா எடுப்போ மெசிக்கன் தா செய்வோ நாங்க
டேஸ்டான மீனு டேஸ்டான மீனுங்கள எ து உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு பத்தன மீனு கொஞ்ச நல்லா செய்வனனு அதனால மீன் புடிக்கு கொழம்பு வச்சு வறுவல் பண்ணிருவோ எல்லாருமே அது சாப்புடுவாங்க கொழந்தையு கொஞ்சொ விரும்பி சாப்புடுவா அதனால மீனே கொஞ்ச அடிக்கடி
ஆ ‌‌ஆ
உங்க வீட்ல நீங்க என்ன செய்வீங்க
நா என்ன நான் வெஜ் தா அதிகமா செய்வோ மட்டனு பீஃபு
அது செய்வீங்ளா வீட்லயே செய்வீங்களா அது அது எப்டி அது எங்க இதுலல்லா செய் யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால கேக்குறே நானு
இல்ல அது வீட்ல செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாத பொருள் எதுவுமே இல்லயே
அ கரெக்டுதா ஆ னா அது ஒரு சாமி இல் லா கும்புடுவாங்கல்ல அதனால வீட்ல அதெல்லா செய்யக்கூடாது சாப்படக் கூடா து அப்டிம்பாங்க
எங்க வீட்ல அதல்லா இல்ல எல்லாத்தையு எல்லாத்தையு இதுதா எல்லாமே சாப்டுவோ பின்னாடி ஒரே சவுண்டா இருக்குதே எரைச்சல் மாரி இருக்கே அப்பயு ஃபேன் ஏதாச்சு ஓடுதா ஆமா அதா ஃபேன் ரொம்போ பக்கத்துல இருந்து பேசற மாரி அந்த கரகரன்னு ரொம்ப சவுண்டு கேக்க மாட்டேங்குது ஆஹ் இப்போ ஒரு ஓக் கே கிளியரா கேக்குது
ஆ
ஆமா மேம் ஆ இப்போ நான்வெஜ் ஜு நீங்க சிக்கன் மட்டன்தா எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல சிக்கன் ரொம்ப ஹீட் ஆச்சு எப்டி அது நீங்க இது பண்றீங்க ரொம்ப அதிகமாவு சாப்ட கூடாது இப்ப நீங்க பேபி வேற வச் சிருக்கீங்க ரொம்ப அதிகமா கூட அது சாப்ட கூடாது
எப்பயாது ஒருதாட்டிதா வாங்குவோ பாத்தீங்கன்னா ஞாயித்துக்கெழம மட்டு அது வாங்கிக்கிற மாரி இருக்கு நடுவுல புதன் கெழம கீது செய்யற மாரி இருந்துச்சு அப்டின்னா அது நாட்டுக்கோழி மாரி நாங்க சொல்லி வச்சருவோ அதனால நாட்டுக்கோழி மாரி வாங்கி தம்பிக் கி சூப்பு வச்சு குடுக்குறது அந்த மாரிலா நாங்க செ அது
உம் ம் ம் அத விட இந்த இன்னொன்னு பால் ஐட்ட த்துல நல்லா இருக்குல்ல இந்த பன்னீரு அப்புறமா வந்து இது ஃப்ரெஷ் கிரீம் வச்சு இப் இது பண்றது சாண்ட்வெஜ் சாலட் பண்றது அந்த மாரி குடுத்தா கொழந்தைக்கி இன்னு கொஞ்ச ஹெல்த்தியா இருக்கும்ல இல்ல இது ஃப்ரெஷ்கிரீம் வந்து பால் ஆவுது
அப்படிங்களா அதெல்லாம் இன்னும் குடுக்கலாவ
சரி உங்களுக்கு ஏதாச்சும் இது மாரி தெரியும ஆஹ் எல்லார்த்தயும் சா சாப்பிட்டு பழக்கம் ஆயிருச்சு நாங்க அதிகமா கடையில அதான் மேம் பீப் தான் ரொம்ப புடிக்கு மேம் இது
ஆஹ ஆஹ
ஆஹ பீஃப் சிக்கனு மோஸ்லி சிக்கன் எடுப்போ அப்டி இல்லனா பீஃப் எடுப்போ ஆமாக்கா ச்ச அது இல்ல ந வெளிள போனா ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டோம் ச இது அந்த அந்த ச இது அந்த இது சொல்லாம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா
ஆஹ்
ஆ இதுமாறி கிரேவி ஐட்டம்ஸ் சு அண்ட் அஹ் ஃரைட் ஐட்டம்ஸ் அந்த மாரி தா
சேரி சேரிங்க நீங்க இப்ப ரீசண்டா வெளியே போனது வெளியே போய் இப்ப ரொம்ப புடிச்சிருந்தது சாப்பிட்டேன் அப்படின்னா அது எந்த மாரி அப்படி சொல்றீங்க
அ எனக்கு புடிச்சு புடிச்சிருந்தா இந்த மாரி சாப்பிட்டதுன்னா ஆ இந்த பிஷ் பிளேட் ஒண்ணுதும் மீனோட வெரைட்டி வச்சு ஒரு பிளேட் உணரும் சரிங்க ளா அ நண்டுதுக்கும் இறாஇருக்கு மீன் இருக்கும் அதுப்புறமா வந்து ஸ்குட் இருக்கு இதெல்லாம் ஒரு பிளேடட்ல போச்சு நல்லா டெக்கரேஷ் பண்ணி இது பண்ணுவாங்க அது கொஞ்சம் ஆமா ஒரு இதுல குத்துருவாங்க
அது அஹ் எங்க சாப்
நா இது இப் அம்சுண்டு சேரி நீங்க எல்லாமே வீட்டுல நீங்க சேரி ஓகே ஓகே நீங்க எல்லாமே வீட்டுலதான் சமைச்சு சாப்பிடுவீங்களா அ வெளள்ள ஏதாச்சும் போயிட்டு டிஃபரெண்ட் ஏதாச்சு ட்டெரை
இல்ல இது வரைக்கும் அந்த மாரி சாப்பிட்ட வெளியே போறேன்னா இந்த ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாரி வேணா சாப்பிட்டு இருக்கேன் நான வேற எல்லாம் அதிகம் சாப்பிட்டது இல்லல இப்ப பிஷ்ஷே கூட அது வாங்கனா வீட்லயே வாங்கி செஞ்ச செஞ்சிருவாங்க அந்த மாரிதான் வீட்டுலதான் அதிகம் நா செஞ்சிருக்கோம் ஆஹ் அஹ் ஏதாவது வ பரோட்டா சாப்பிடும் போல இருந்துச்சு அப்படின்னா அப்போ வேணா இன்னும் காடல அந்த காடை ஃப்ரை தெரியுங்களா அஹ் அது வேணா நானு சாப்பிட்டது கிடையாது அதனால அ பரோட்டா வாங்கன்னா அது காடை ஃப்ரை அது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வெளியே வேற எதுவும் வாங்கி சாப்பிட்டுதுல இது வரைக்கு ஆஹ்
அதிகமா இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அதிகமா சாப்பிட்ருவோம் இந்த வெட்டி வேறு மாரி இருக்கும் பாத்தீங்களா வருக்கிறது ஆஹ் அந்த மாரி வாங்கி சாப்பிடுவோம் அதிகமா ரைஸ்ஸு அங்கம்பம் அந்த இது இது தெனமும் அது சாப்பிடுறது ரைஸ் இதெல்லாம் நாங்க போய் டிஃப்ரெண்டா சாப்பிடனும்னா இந்த மாரி போய் சாப்பிடுவோம் அப்படி இல்லையா போய்ட்டு இந்த பஞ்சாபி டாப்பா அந்த மாரி டாப்பான ஹோட்டல் கூட்டி போறது இல்ல ஆமா ஆஹ் அந்த மாரி போயிட்டு கொஞ்சம் டிஃரெண்ட்டா அப்ப நார்த் இந்தியா ஸ்டைல் அஹ் அந்த மாரி சாப்டுவோம்
செரிங்க
ஆஹ் நீங்க ஆமா இப்போ வெளில போயிட்டு சாப்பிடணும் மோஸ்ட்டு இப்போ ரொம்ப அதுக்கு ஐப்பன் இந்த எத்தன பிளேட் நான் சாப்பிட்டு இருக்கேன் சொல்லி இது இருக்கும்ல அந்த மாதிரி இருந்த இது
அப்படி எது இல்லைங்களே நான் இன்னும் வெளியே நான் தான் சொல்றேன் வெளியே எல்லாம் போனது கிடையாது நாள் போனேன்னா இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்குதான் கூட்டு போவாங்க அது நைட்ல சாப்பிடுறதுக்கு தான் அது பொரோட்டா அந்த மாதிரி சாப்ட்டு ரைஸ் நூனுடல்ஷ் சாப்ட்டு வந்துருவோம் என்ன இன்னும் வெளியே எங்கையும் கூட்டிட்டு போனது கிடையாது
செரி செரி ஓகே ஓகேங்க
அது வெளியூர்ன்னு வெளியூர் போனது பாத்தீங்கன்னா அப்பதான் கல்யாணம் ஆனதுக்குப்புறம் கொடைக்கானல் கூட்டிட்டு போனாங்க அவ்ளோ தான் அதுக்கப்புறம் நான் வேற எங்கேயும் போனது கிடையாது
ஓ அந்த டிஷ் உங்க தெரியுமா உங்களுக்கு
இல்லைங்களே போ
ஓகே ஆஹ்ஹ் இல்ல கொடைக்கானல்ல ஆமா கொடைக்கானல்ல ஃபேமஸ் நாலே சாக்லேட்டு் அதான் அங்க ஃபேமஸ் இருக்கு இல்ல இல்ல சாப்பு இல்ல சாப்பு சாக்லேட்டும் சாக்லேட் சாப்ப ஐட்டம்
ஆஹ் இல்ல நம்ம எவ்ளோனா டிஷ் தானே பேசிட்டு இருந்தோம்மா அதனால நான் அது நினைச்சுட்டேன் சாக்லேட் அது நாங்க வாங்கிட்டு வந்தோம் நாங்க அது நல்லா இருந்துச்சு அது
ஆமா ஆமா வாங்க மோஸ்ட்லி சு நல்ல ஃபேமஸ் ஆனா இது சாக்லேட் தான் அதுே வந்த அவ்ளோ கொடைக்கானல்ல பேமஸ் ஆனா இது வந்து அந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாத்தீங்களா ஆஹ் அது இலது ஹோட்டல் ஒன்னு இருக்கு அந்த ஹோ வந்து இ பிஷ் பிரியாணின் ஒன்னு செய்வாங்க அந்த பிஷ் பிரியாணி
ஆஹ் நான் கேள்வியா அப்ப பாத்தேன் நானு அதுலங்க இருந்துச்சு ஆனா நாங்க ட்ரைப்பண்ல நல்லா இருக்குமா என்னான்னு தெரியாம வாங்கிட்டு அப்பறம் எப்டி சாப்டாம இருக்கவும் முடியாதுல்லை
ஆஹ் அங்க அந்த இன்னொன்னு அந்த சைடு நீங்க அந்த சைடு எல்லாம் ஃபுட்டும் வந்து உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அங்க உள்ள கிளைமேட்டு்க்கு ஸ்பைசியா சாப்டாதான் நம்ம சாப்ட மாரி இருக்கும் இதுவா உ
ஆனா புல்லா குளுரா இருந்துச்சுங்களா அதனால நெழல்லே தெரியாது இப்ப பின்னாடி யார வண்டி வந்தா கூட நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அப்ப இருந்துச்சு நாங்க போனப்ப இப்ப வெயிலாருக்க நால
நவம்பர் டிச டிசம்பர்ல ஆஹ் அ ஆமா அப்ப இருந்த ந அந்த அந்த இது நல்லா இருக்கும் கிளைமேட்ட அங்க சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல தான் உம் ஆஹ் நீங்க புரோட்டாலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போட்டா இருக்குல இல்ல அது எல்லாத்தையும் சாப்டு இருக்கீங்களா இல்ல புரோட்டா மட்டும் தான் சாப்டுருக்கீங்களா
அது நூல் புரோட்டா பன் புரோட்டா அது பா இங்க இப்பதான் புதுசா போட்டுட்டுருக்காங்க அதனால அத ட்ரை பண்ணி பாத்தோம்
புதுசா ட்ரை போட்டிருந்தா அதான் தை தொழி பாத்தீங்ளா இந்த சிவன் போட்ட சிவன் போட்டா இந்த ப்பு போட்டா என்ன போட்டாலியே அத்தின வெரைட்டி இருக்கு மேம் போட்டாலே வந்து ந நான் இங்க நான் இங்க சென் சென்னையில இருக்கேங்க ஓகேஓகே மொஸ்லி நம்ம வெளிய ஊர்ல சாப்பற அந்த நாட்டு நாட்டுக்கோழி வருவலு அந்த செட்டிநாடு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பைசி அண்ட் அதோட அரொமா ஒரு தண்ணி இந்த மா போட்டுருவோம்
உம் இதெல்லாம் நல்லா இருக்கும் அங்க கொமரப்பாளையம்ல பாத்தீங்கன்னா ஒரு தாபா இருக்கு புதுசா இது பண்ணிருக்காங்க அங்கதான் இது ட்ரை பண்ணிக்கேன் நாட்டுக்கோழி வறுவல் பள்ளிப்பாளையம் சிக்கன்
இத ஆமா ஏன்னா அந்த அ நீங்க தமிழ்நாட்லயே வந்து அந்த இது டெல்டா பகுதிகள் பாத்தீங்ளா அந்த கீழ உள்ள பொண்ணுங்க இன்னு கொஞ்சொ நல்லா இருக்கு ஒரு சின்ன பாத் தா அதோட ஃபுட்ஸோட ஆர்வமா அதோ ட இது ப நான்வெஜ் இல்லாம வெஜ்லயே வந்து அவுங்க சூப்பரா இன்னு பண்ணுவாங்க இந்த டெல்டா பகுதிலெல்லா அதுல்லா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலா
உம் சேரிங்க
ம் ஆ ஓகே ஆ அடுதாட்டி ஓகே தேங்க் யூ